ஹலோ நல்லாக்கிறியா என்னபண்ற
நல்லா இருக்கேனே நீ என்ன பண்ற
நான் இந்த இப்பதான் வேல பாத்துமுடிச்சேன்
வேல பாத்து முடிச்சிட்டியா நானு இப்பதானே பேங்க்கு போயிட்டு காலையில பதினோரு மணிக்கு போனேன்னே
ஆஹ்
இப்பதான்னே பேங்கள்ல வேல முடிஞ்சிச்சு
முடிஞ்சிருச்சா ஒருவழியா
ஒருவழியா முடிஞ்சிச்சின்னே ஏ டி எம் வேல செய்யலனே
ஏ டி ய ம்மா
அதுக்குல எ டி எம் குளோஸ் ஆயிடுச்சு ச்சு பேங்க் ஃபுல்லா சரியான கூட்டம்
பியா
ஆஹ் அதனால ரொம்ப லேட் ஆயிருச்சு
இன்னைக்கு என்ன புதன்கிழமை தானே இன்னைக்கு ஏன் கூட்டமா இருந்திச்சி பேங்
அதான் ஏ டி எம் ஏ டி எம் வேலை செய்யாதனால பணம் எடுக்க முடியல ஏ டி எம்ல எல்லாருமே சலான்னு எழுதிட்டு வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆமான்னே உனக்கு ஒர்க்கெல்லாம் முடிஞ் முடிஞ்சிர்ச்சா
ஆஹ் ஆஹ் முடிஞ்சிச்சு நீ அப்றோ வந்துருச்சுங்கல்லா பிள்ளைகெல்லாம் ஸ்கூல்ல இருந்து
ஆஹ் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டுங்க படிச்சுக்கிட்டு இருக்குங்க எல்லா விளையாட்டு இப்பதான் படிக்க உட்கார வச்சிருக்கு
அப்டியா
இன்னம் பாடம் எல்லா எடுக்கல புலேனே
ஒன்னும் ரெண்டு நாள் தானே ஆகுது அதுக்குல எப்டி பாடம் எடுப்பாங்க இன்னும் கொஞ்சே நாள் ஆகும் ரெண்டு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஆ மொத நாள் பேர்னா கேப்பாங்க அடுத்து அப்டியோ ஒன்னுன்னா பண்ணுவாங்க
ஆமா பண்ணிட்
உஹம்
இது கேட்டாலு இல்லே இல்லேங்குது சொல்லிக் கொடுக்கல சொல்லி் கொடுக்கலங்குது என்னதா போய் பண்ணதுக தெர்ல ஸ்கூல் போய்
உம்
பசங்களா என்னென்ன பண்றாங்க அவிங்க ஸ்கூல்விட்டு வந்துட்டாங்களா
ஆ ஒருத்தின் எப்டி ஃபோனனோன்றது பாத்துட்ருக்கியா டிவில பாத்து பாத்து அவிங்ன்னமோ பண்ணிவுட்றா எனக்கே ஒன்னு தெரிய மாட்டிக்கிது என்னானத்தே பண்ணுது
சின்ன மானே
பெருசு
ஹ அப்பற பெரிய பிரில்லியன்
ஆ அவர் பண்றதுனா பாத்தினா மொபைல நோண்டுது என்னதையோ பண்ணிவுட்ருது எனக்கு ஒன்னுமே தெரியமாட்டி நேத்தன பாத்தேன்ன ரோலிங்ல வால்பேப்பர் வந்துட்டு இருக்கு அப்டியே சுத்தி சுத்தி வருது சுத்தி சுத்தி வால் பேப்பரு வருது நம்ம மொபைலுள்ள ஆப் எல்லா ல்ல அதனா ரா தமாரி சுத்துதுங்க ஆப் என்னடா வன்னிவசுறுக்கணு கேக்றே அது வந்து அப்டியே இப்டிதாபா சுத்தி சுத்தி வரு நீங்க எதா வேணா சொல்லுங்க அங்க ஆப்புக்குள்ள போய்ரும் அப்டி இதநா எப்டா போய் தேடர்து தேடிகண்டுடி இதுதா பாப்பதிக்கு ட்ரெண்டு இத வச்சுகங்கப்பா அப்டி
இப்ப உள்ள பசங்கல்லா பயங்கர டேலண்டா இருக்காங்கண்ணே
இங்க மொறல் டேலண்டா இருக்காங்ஞ
ஹ நித்யாலா அப்டித்தானே பண்ணுது த்தியாலா பயங்கர ப்பிரிலியன்டா இருக்குன ஆனா வருங்காலத்துலா எப்டி இருக்குனே தெர்லன அதல்லாம் அத்துக் என்ன சொன்னாம்மா புடியே புரிஞ்சுக்குதுன்ன
அஹ்
அப்டின் சொன்னம்னாலும் அத எவ்வள கஷ்ட புடுதலால தூக்கிட்டு வருதுனே
அப்டிதா பண்ணுது
ம் நம்ம காலத்துல்லா அப்டி கெடயாதுலனே
நம்ம காலத்துல நம்மனாம் நம்மனா மங்குனியா இருந்தோம்
உஹ அப்பறம் என்னக்கு என்ன சமையலண்ணே
இன்னைக்கி என்ன கொண்டக்கலச்சாதத்த போட்டாங்ய
ஆ
கொண்டக்கலசாதம் அப்பறம் உருலக் ஏ அப்பறம் கருவாடு தொக்கு எல்லாத்தயும் ஆமா அங்க என்ன சாப்பாடு
இங்க வந்து கீர ஆ உருளை கலங்கு ப்ஃரை
ஆ ம் எல்ல அங்கி நெறையா டூடே அயிட்டோம்
அப்பறம் பிளாச் சொலனே நம்ம வீட்டுல பூர்ண பிளாச் சொல
ஆ சல்ல வந்துருச்சா
ஆஹ் பிளாச் சல்ல இன்னக்கி தான் ஒன்னுஃபர்ஸ் பழுத்து இருக்கு இன்னைக்கிதன் மரத்திலயே பழுத்து இருந்துச்சு பாத்துக்க
ஆஹ்
உம்
மரத்துல போட்டுதான் டைஜஸ்ட் நல்லா இருக்குமே
பயங்க ஐயூ சரியரியான தித்திப்புன செம்ம டேஸ்ட்டு
பரவால்ல மரத்துல பழுத்துச்சு நல்லாக்கு கிடைக்காது இந்த பக்கம் ல நீ ஏன்னா வாங்கி வாங்கி அதே பழுக்க வச்சு கொண்டு வந்து குடுக்குறாங்கய ஆனாம் டேஷ்ட்டு அந்த அளவுக்கு இல்ல
அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்ன முன்னாடியே புடுங்கி போட்டுருவாங்க காயாவே காயா புடுங்கி னால அது டேஸ்டே இருக்காதுண்ணே யாவாரத்து காண்டி புடுங்கற இது நம்ம வீட்டுல பழுக்குற பழம் எல்லாம் நம்ம சாப்பறதுக்காண்டி ஆ அப்டி இது வந்து அதுவே மரத்திலே பழுத்து புடுங்கறோம் அவங்கல்லாம் அப்டி கிடையாது மொத் த்தமா புடுங்கி போட்டுட்டு அது மேல கொலைய போட் டு அப்புடி பழுக்க வைப்பாங்க அவுங்கல்லாம் அதனாலதான் அதுல டேஸ்ட்டே இருக்காது
அப்டி இங்க அதான் சக்க சக்கையா இருக்கு இங்க சாப்படுறப்புல
அஹ் நம்ம மரமே இப்போ இது வந்து அஞ்சாது தடவ பழுத்திருக்குனே
ஆஹ்
ஃபஸ்ட்டு தரவ ஸ்வீட்னா ஸ்வீட் அப்படி ஒரு ஸ்வீட்டு பழமே மஞ்ச கலர்ல இருந்துச்சு பாாத்துக்க நல்ல ஸ்வீட்டா இருந்துச்சு ரெண்டா தடவை பழம் வந்து வெள்ளையா இருந்துச்சு சக்க சக்கையா இருந்துச்சு ஏய் அதோட அந்த உள்ள பாத் அந்த இதுல தோல் தோலா இருக்கும் சின்ன சின்னமா
ஆமா ஆமா இல்ல அதைமே திங்கிற மாரி இருக்கும்
அது வந்து நல்லா பட்ட பட்டையா பெருசு பெருசு ச அது சாப்பிடற மாதிரி இருந்துச்சுன்னே அந்த வருஷம்
ஆஹ் அது ச நீங்க தாத்தா வீட்ல அப்டித்தான்ருக்கும் தாத்தா வீட்டுல ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்துல பாத்தீங்கன்னா சக்க சக்கைய தான் இருக்கும் ஆனா சாப்பிடற மாதிரி இருக்கும்
அஹ் அடுத்த வருஷம் என்னாச்சுன்னா ஒரே ஒயிட்டா இருந்துச்சு பழமே நல்லால
உம் ஒயிட்டாதான் நல்லா இருக்காது அந்த கலர் இதுலே இது நல்ல ஆமா தேன் கலர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா அஹ சாப்பிடும்போதே நல்லாருக்கு. பழோ அந்த பழோ.
ஆஹேஹ. ஆமா ஆமா இந்த. அத உனக்கு அஹ பழுக்கன்னு இன்னு காயா கெடக்கு. அதுக்கப்புறோதா புடிங்கி கொடுத்துட்டு வரே.
இவர் என்ன பண்றாரு உங்க தங்கச்சி என்ன பண்ணுது.
அது பிள்ளைங்கள. இப்பத்த பிள்ளைங்களுக்கு டீ போட்டு கொடுத்து எல்லாம் டீ சாப்பிட். ட்டு இருக்காங்க. அம்மா உம் அம்மா வந்தாங்களானா.
அம்மா வருவாங்க அப்பப்போ வருவாங்க இன்னைக்கு ஆள காணோ.
எப்போதுமே உன் தங்கச்சி வீட்டுல ஏழு மணிக்கு தான டீ போடுவாங்க.
அப்டியா.
காலையில எட்டு மணிக்கு டீ. ஆஹ அதே மாரி. ங்கு நைட்டு ஏழு மணிக்கு டீ. தங்கச்சிக்கு நேரமே இருக்காது டீ குடிக்கிறதுக்கு சாப்பிடறது எல்லாம் பாத். துன்னு வச்சுக்குவே கால சாப்பாடு பதினொ. ரு மணி. மத்தியான சாப்பாடு மூணு மணி நாலு. மணி. நைட்டு சாப்பாடு. ஒரு சம் டைம் சாப்பிடுவாங்க இல்லன்னா இல்ல அவ்வளவுதே.
இங்கனா அப்படி இல்ல இங்க அஞ்சு டீயே போட மாட்டாங்க டீயே குடுக்க மாட்டாங்க. டீக்குடிக்காத ஃபேமிலி இது.
. ஆஹ. சரி காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்னானே.
காலைல பிரக்ஃபாஸ்ட் என்ன காலிலே கொண்டக்கள்ள சாதம்ந்தே. காலைல கொண்டக்கள்ள சாதம் மதியம் கொண்டக்கள்ள சாதம்.
அப்படியே பசங்களுக்கு அப்படியே கட்டுறபடி அப்படியே சமைச்சிடுறதோ. அந்த நாளே அவ்வளவுதானா.
கால என்னத்த கொடுக்குறாங்க எல்லா அத அப்படியே கொடுத்துர வேண்டியதே.
சேரி சேரி அப்புறோ சொல்லுனே எங்க அம்மா எங்கனே.
அம்மா இங்கதா வல்ல இன்னிக்கு. எப்போவும் வரு இன்னிக்கு ஆள காணோ என்னத்தையும் காணோ ஆள காணோ.
ஆஹஹ பாட்டில்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா.
என்னதுங்.
பாட்டி பாட்டி எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா. ஆஹ் ஓ வேலையில்லாம் எப்படின்னே போகு முத்தா போதா சொல்ல மாட்டேன் இதே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேனே ஒரு வேலையா தான் ட்ரை பண்ணிட்டு இரு ஏன் ஒன்னும் என்ன சரியா வரல
ஆஹ்
ஆஹ் அப்படியே போயிட்டே இருக்குனே
எங்கயாவது போய் ஜாயின் பணிக்க வேண்டியதானே ஏதாவது ஒரு இடத்த துலா கிடைக்குமில்ல கெடச்ச நான் ஜய்ன் பணிகிறது
ஆஹ்ஹ் ஆஹ் ஆமானே கண்டிப்பா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நல்ல யேலையா எங்க போனாலுமே அஹ ரொம்ப சேலரி வந்து ரொம்ப கம்மியா இருக்குனே வேல அதிகமா இருக்கு ஆனா வந்து சேல்ரி நம்ம வேலைக்கு தகுந்தாப்புல சேல்ரி கிடையாது ரொம்ப கம்மியா இருக்கு லோ ப்ரைஸா சொல்றாங்க அது நம்ம பாத்து ஒரு பிரயோஜனம் இல்ல
ஆமா கொஞ்சமாது நம்மக்கு தின்னுச்சுன்னாதான் நல்லா இருக்கும்
ஆஹ பஸ்பேர் தர மாட்டறாங்க
செலவுக்கு கிலவுக்கு நிக்க ஏதாமாந்துச்சா நல்லா இருக்கும் வா அப்பறோம்
சொல்னே
புள்ளைகள ஏதாவது ஆஹ புள்ளைகள ஏதாவது கோர்ஸ் கிர்சு சேத்துவிட வேண்டியதானே சுபாவ தான் சிலம்பம் கிளாஸ்
ஆமானே நீ யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சிலம்பம் கிளாஸ்ல அவங்க ஸ்கூல்ல ஓபன் பண்ணிருக்காங்க
ஆஹ
அதனால அஹஅது மூ வு பண்ணணும்னே அதுவ என்னன்னு கேட்கணும் அடுத்து பரதநாட்டியம் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்களா அப்பறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆரம்பிச்சிருக்காங்களா நெறைய கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்களாம் போய் ஸ்கூல்ல ஒரு தடவ பாக்கணும் பீஸ் கட்ட போகையில ஸ்கூல்ல பாக்கணும்னா
ஆஹம் அதான் போய் பாத்துட்டு ஆ ஒரு க்ளாஸ்ல எதா ஆட் பண்ணி உட்ரு வீட்ல சும்மாரு ஆ சும்மாரு கொஞ்ச நே வீட்ல இருந்
இவனுக்கு ட்யூசன்லா வந்து இப்ப இது பண்ணிட்டுதா இருக்கே‌ ட்யூசனுசா கீட்ருக்கே
ஆ
உம் சொன்னே நல்லா டிசை என்ன கோர்ஸ் பண்ணனு என்ன பண்ணணு அப்டிங்கிறல்லா ஒரே ஆலோசனையா இருக்கு
டை இங்க ஒரே க தாவி தாவி பிடிக்கிறாங்க
மாப்புள்ள பேசணுமாமா
ஆமா பேசுறதுல்ல அவரு குதிக்கிறாரு கடந்து
ஃபோன் கேட்டு அழுகுறனாண்ணா
ஃபோன் இல்ல அந்த ஒரு கிண்ண இருக்கு அத போய் எடுக்குறது ப ஏ என்னடா லேப்டாப் மேல ஏறி போய் எடுக்கிற ப்ளான் பண்ணு அடி வாங்கிய லேப் டாப் மேல போய் ஏறி எடுக்குறது ப்ளான் பண்ணிட்டுருக்
சேரிணா சேரிணா
அம்மா எப்டி வேணா
என்னணா
அம்மா அம்மா நல்லா இருக்காங்களா
ஆ அம்மா நல்லா இருக்காங்கனே எல்லா இப்ப வந்து மீட்டிங் போட ஆரம்பிச்சுட்டாங்க
ஆ
ஒரு பத்து பேர் சேந்து பேசிட்டு உக்காந்துருக்காங்க ஜாலியா உங்களுக்கு டைம் பாஸ் ஆயிருதுனே பொழுதன்னைக்கு நாடகம் பாக்க வேண்டியது ஆ டி வில கொஞ்சநேரம் பாக்க வேண்டியது அப்பற ஃபோன் எடுத்து ஃபோன பாக் வேண்டியது அவங்களுக்குல்லா நல்லா டைம் பாஸ் ஆகுதுண்ணா நம்மளுக்குதா ஒண்ணு டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது நம்மதா வெட்டியா உக்காந்துருக் கோமோ அப்புடின் தோணுது
ஆமா நம்ம நாடக பாத்தம்னா நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகுந்தே நம்மதா நாடகம் பாக்க பாக்குறதில்லையே ஒரே ஒரு ஒரே ஒரு நாடகம் மட்டும் பாக்குறது சே ஒரு மிஷ இரு எனக்கிந்த கால் வந்துகிட்டே இருக் க்கு நா வ பேசுறே ஒம்ஷோ
ஆஹ் சரினே
ப்புற
ஆஹ் சரினே